கம் தோழிங்க
நல்லா இருக்கேன் வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி வேலையெல்லாம் முடிச்சிதுங்ளா
ஆ முடிச்சாச்சு
பரவாலிங்க ம் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்னத்த பத்தி பேசலான்னு சொல்லுங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா
ஆ இருக்கு கொஞ்சோ கொஞ்சோ இப்போதைக்கு
ஐயோ என்ன இப்டி சொல்லிடீங்க டக்குனு
இப்ப இப்பதான் நா எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக் கிப்பல்ல அப்டியேல்லா இருந்த மாரியே தெரியல இப்ப கொஞ்சோ ஆர்வோ ஜாஸ்தி ஆயிருக் கல்யாணத்துக்கு அப்றோ கொஞ்ச கொஞ்சோ
இப்ப வந்து நம்ம அப்பதானுங் நெறை
வாழ்க்கையே உள்ளுக்குள்ள வர்ர மாரி ஆமா அந்த மாரி இதுல ஆர்வோ ஜாஸ்தி
அப்டிங்ளா சேரி சேரி சேரி ஆனா என்னைக்கு நா சின்ன வயசுலந்தே அது ஒரு மாரி நாட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்பா கொஞ்சோ அதி கமா இது பண்ணுவாரு அதனால கொஞ்சோ ஆர்வோ ஜாஸ்தியாதா இருக்கு ஆனா கல்யாணத்துக்கு அப்றோ ரொ ரொம்ப ஆன்மீகம்னா அது ஒரு பெரிய ஒரு நா எனம் முக்கியமான ஒரு அங்கமாவே அது இருக்கு எந்த ஒரு விஷ்யனாலு வீடு கிளீன் பண்ணணு கோயிலுக்கு போணு இன்னு இந்த மாரி பூஜ பண்ணணு ஆ அப்டின்னு சொல்லிட்டு ஏனா நா நம்ம ஒடஞ்சு ஒரு கல்யாணத்துக்கு அப் அப்றோ ஒரு ஸ்டேஜ்ல ரொம்போ ஒடஞ்சு உக்காந்திருந்தப்
அதா நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பதா வரு கேட்போங்கிற மாரி அந்த மாரிதா பள்ளி, கல்லூரில நம்ம விரும்பல அதுல யோசிக்கவே நேரோ இல்லங்கற மாரி இருந்தது நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க அவுங்க பாத்துப்பாங்கங்கிற மாரி இப்ப நம்ம அம்மா வாகுனோன அப்பதா தெரிது அதோட அரும ஆனா இப்ப என்னோட பிள்ளைங்களுக்கு அதுல ரொம்போ ஆர்வோ இருக்கு
இருக்கு இப்பயே இருக்குங்கறீங்க ஆமா ஆனா ஆச்சிரியமாதா இருக்குங்க எ பைய்யனவிட பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு
ஆமா பள்ளிகளியு அத ஊக்குவிக்கறாங்க அந்த மாரி நெறயா இருக்கறனால அது இன்னு ஆர்வோ ரொம்ப அதிகமா இருக்கு பாட்டு பாடறது அந்த திருப்பாவை அந்த மாரி கொஞ்சோ நெறயா அந்த ஈடுபாடு பாட்டுகள் எல்லா நெறயா இருக்கறனால அவுங்களுக்கு கொஞ்சோ உண்ணமே ஆர்வோ ஜாஸ்தியா இருக்கு அதுல நெறயா பதக்கங்களு வாங்கிருக்காங்க
பரவால்ல நல்ல விஷ்யந்தா ஆ அதாவது இந்த மாரி இருக்கறப்ப நம்மளு வந்து அது கூட ஒன்னாவே இதா ஆயிருவோ இல்லிங்ளா அது ஃபேமிலியா அது ஒரு குடும்பமாவே அது
அது நம்ம சொல்லிக் குடுக்கணுனு இல்ல அவுங்களுக்கு ஆர்வோ இருந்தோனா நம்ம அப்டியே விட்டா அவுங்களுக்கு வந்துரு
அதா அதா அதா அதா கண்டிப்பாங்க நம்ம அதெல்லா உண்மதாங்க நம்ம திணி க்காம அவுளுக்கு அது புடுச்ச ஒரு விஷிய செய்யுபோது
ஆ அது கரெக்டா வரு இல்லேனா ரொம்ப பயமாவே இருக்கு அவுங்க ருக்கு ப்ப எ பொண்ணே நே பறிச்ச ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவுங்களுக்கு படிக்க படிச்சுட்டாங்க இருந்தாலு அவுங்க பய ஏனா இப்பதா பஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறனால ரொம்ப பெருசா இருக்கு நா எழுதிருவேனா எழுத மாட்டனாங்குற பய அது ரொம்ப அதிகமாவே இருக்கு எப்பயுமே சாமி கும்புட்டு போங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லுவே அப்ப நம்ம சொன்னதுக் அப்பற தா போய் செய்வாங்க இன்னைக்கு அவுங்களே போயிநின்னு கும்பிட்டு அதுக்கப்பறமா கிளம்பறாங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா அது அது வரு கல்யாண ஆன புதுசுல கொஞ்ச நெறய ஒரு இது இது மாரி இருந்தப்போ நானு ஒரு முருகன் கோயிலுக்கு இங்க பக்கத்துலயே தா இருக்கு அங்க போய் இருந்தப்போ எனக்கு கொஞ்ச அப்போத்துல இருந்தே பாத்தீங்னா இப்ப வரக்கி எந் எந்த ஒரு விஷயனாலு நானு அங்கே தா போவே அ எந்த வெளியூர்ல இருக்கற முருகன் கோயில்ல அதாவது பழனியோ திருச்செந்தூர் அந்த மாரி பெரிய ஆன்மீக பயணம் எல்லா நானு எப்பயாவது தா போவே சந்தர்ப்ப சூழ் நிலை பொறுத்து தா ஆனா இங்க எந்த ஒரு விஷயனாலு இந்த கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டே எ பசங்களுமே அப்டி தா ம எந்த கோவிலுக்கு போறாங்களோ இல்லயோ கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயி அவுங்களோட இத பண்ணிட்டு வரு வாங்க அந்த என்னென்ன நடக்குதிங்க அடிக்கடி நல்ல விசேஷலா பண்ணுவாங்க அல்லது சா அந்த சஷ்டி அப்போலா பாருங்க அந்த ஏழு நாள் விரத இருக்கிறதுல்லா இருப்பே சாமி கும்புறது அவ்ளோ ப் நல்லா பூஜை எல்லா பண்ணுவாங்க நல்லா இருக்கு ஸ் ரொம்ப சிறப்பா இருக்கு
ஹலோ கேக்குதா ஆ சேரி சேரி சேரி சொல்லுங்க தோழி
அதனால இந்த மாரி நீங்க எங்கேயாவது போவீங்களா ஆன்மீக பயணம்னு சொல்லிட்டு ஏதாவது போவீங்களா ஒரு
ஆ ஆ வீட்டு சைடு மாமனாரு வீட் சைடு அந்த மாரி கூப்ட்றப்ப போயிட்டு வர்றது
ஆ சேரி சேரி ஆ நல்லா இருக்கு ஆனா அதெல்லா பாத்தீங்னா திருப்பதி எல்லா போறக்கு நல்லா இருக்கு நடந்து படிக்கட்ல ஏறி நடந்து ந்து அ போயி சாமி தரிசன பண்ணிட்டு வறதுக்கெல்லா ரொம்
அதுகுலா கொஞ்ச நேர ஆகு நம்ம வெயிட் பண்ணி ஆகணு டைம் எடுக்கு குழந்தைங்கள வச்சிட்டு கூட்டிட்டு போறது செரமமா இருக்கு
ம் அப்டி பாத்தா அந்த கோயில எப்பயுமே கூட்ட இருக்கதா செய்யு நீ எப்போ தா போறது அதனால சமய வரப்போ அப்டியே போய்டு அ படிக்கட்டு வழியா ஏற்து இன்னுமே நல்லாருக்கு பொறுமையா ஒரு நாலு மண்நேர அப்டியே மனசுக்கு லேசா இருக்கு சாமிய அப்டியே போய் கும்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இரு ருக்கு உங்ளுக்கு அந்த அனுபவ இருக்கா திருப்பதி போயிட்டு வந்து படியேறி
இல்ல படியேற்ன அனுபவம்லா இல்ல
சேரி சேரி சேரி சேரி
பஸ்லதா போயிருக்கோ படி ஏற்ன அனுபவம் இல்ல இதுலயே லேட் ஆயிடுறதுனால அந்த இதுக்கு இல்ல
இதே ரெண்டு வழி இருக்குங்க ஒன்னு பெருவழி ஒண்ணு சிறுவழி ஒண்ணு இருக்கு சிறுவழியில பூரா படிக்கட்டுக்கலா இருக்கு படிக்கட்டுக்கல்லா இருக்கு அ கொஞ்ச உடம்பா இருக்கிறவங்க கொஞ்ச வயசானவங்க அந்த படிக்கட்டா ஏற முடியாது ரொம்ப நெறைய யா இருக்கு படிக்கட்டு வெறு படிக்கட்டா இருக்கு ஆனா அதுல பொறு த்த வரைக்கு பாத்தீங்னா ரொம்ப சீக்கிர மழை ஏறிற்லா ரொம்ப ஒரு ரெண்டுலேந்து ரெண்டரை ம நேர ரொம்ப இதுன்னா ஒரு மூணு ம நேரத்தில நாலு மணி நேர த்துல ஏறிறலா ஆனா பெருவளியில போம் போது கிட்டத்தட்ட ஆறு ம நேர ஆகு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகு த பயண நடந்து கீழருந்து மல மேல ஏழு மலையு மலை ஏறி போறதுக்கு ஆறு ஏழு மணி நேர ஆகு ஆனா நம்ம பொறுமையா ஒரு மூணு நாள் இருக்கோ அப்டி இல்லேனா அந்த கொலந்தைங்கல்லா இருந்தா கண்டிப்பா முடியாதுகே ஏ பைய வந்ததுலந்து என்னாலயு அது போ முடில அதுக்கு முன்னாடி வரக் கிம் நான் அந்த மரி போயிருக்கே நல்லார்க்கு அங்க கால் விடியர் காலைல பாக்குற தரிசனங்கெள் ல்லார்மே பாத்தீனா ரொம்ப நல்லார்க்கு இந்த சுப்புரபாதமாருக்கு தோ மாலையா இருக்கட்டு அங்க ப்ரதக்ஷ் டிக்கெட்டா இருக்கு அதல்லா ரொம்ப அரும்யா இருக்கு சா ச சாமி கும்பறக்கே பாத்தீங்கனா ரொம்ப மனசுக்கே ரொம்ப லேசா இருக்கு போ போயிட்டு வந்தோம்னால ஒரு மாரி சந்தோஷமாருக்கு அந்தளோடைய வைப்லே இருப்போ ரொம்ப நாளக்கி
அதுதா அதுதா கரெக்ட் அது ஆர்வோ இருக்குறவங்களுக்கு நம்ம போய்ட்டு வரமோது ஒ மனஸ் ஒரு லேசான மாரி ஒரு இது
ம் ஆமாங்க இன்னும் மதுர திருச்செந்தூர் ம மதுர மீனாச்சம்மன் கோயில் இதல்லா போணுன் ரொம்ப ஆச அனா எப்ப போறது எப்புடி போறதுன் தெரில திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்ப நல்லாருக்கு பழங்கால கோயில் தா ஆனா அவ்ளோ அரும்யாருக்கு அந்த கோவில்
சுத்தி பாக்கவு நெறயார்க்கு சுத்தி பாக்கவு நெறயார்க்
சுத்தி பாக்கவா ஆ ஆமாங்க அங்க யானைய பாக்கர்க்காவே போறாங்க லக்ஷ் மி ஆண்டால்ய ஏ ரெண்டு ஆன யானைங்க இருக்கு
அம்மா அதுலியு ஸ்ரீரங்கத்லியு காலையல தரிசனம் அந்த மாரிலா இருக்கு
ஆமா ஆமா கால்ல விஸ்வரூப தரிஸ்னு அதுலா நல்லா நா பாத்ததுல்லிங் கேள்விதா பட்ருக்
ஆ யானயு குதுரயு வந்துட்டு அது அத அபிஷேகம் பண்ணோ அதுர்
அ ஆமாங்க ம் ம் இந்த வெயில் காலத்ல யானக்கின் ஏசி ரூம் வச்சிர்க்காங்க அத அப்டே தெறந்து உள்ள போறப்பல்லா பாக்வே நல்லா ஆர்வமா இருக்கு செய்ய யானையள்க்கு எப்டி எல்லா பராமரிக்கிறாங்ளோ அப்டின்னுட்டு நல்லார்க்கு பாக்க நல்லாருக்கு ஸ்ரீரங்கமு ரொம்ப ஒரு மேரி எனக்கு ரொம்ப பொ புடுச்சமார்னா ஒரு கோயில் தா திருச்ச தூர் தா போயிட்டு போலான்னு யோஸ்ச்சிட்ருக்குறோ போகதா முடியிலிங் அது நீ என்னா ப்ப போறோன் தெரிய்ல ந் மேர் நல்லார்க்கு கோயிலுக் போறதே வந்து அதாவ்து நீங்க சொன்னா மாரு கொலந்தைங்ள கூட்டிட்டு கூட்ட இல்லாம கொஞ்ச நிம்மதியா போயிட்டு வந்தோம்னா அந்த பயனொ நல்லார்க்
இப்ப எ எல்லாமே கொஞ்ச இதுவாய்தா ஆயிடுச்சு நம்ம நின்னு ஒர்வ ரெண்டு ம நேரமாது கொறஞ்சது நின்னு பாக்குணு அப்டிங்கிற மாரி தா இருக்கு அத்னால நம்ம பசங்ளுக்கு ரொம்ப ஆர்வொ கம்மியாருக்கு அதுல நம் கோயில்னு சொன்னாலே போ மட்டாங்க ஃபஸ்ட்டு நம்பளே போ மாட் டோ சின்ன வய்ஸ்ல இப்ப அத விட ரொம்ப லேட் ஆகுற்னால நமக்குமே சேரி பரவால்ல விட்றலாங்ற மாரி ஆர்வம் ஆயர்ச்சி
அதா தா தா தா அப்புடுதா
போறோ அங்யு நிம்மதி இல்லாம நம்ம கூட்டல்ல நெரிசல்ல நின்னுட்ருந்தா அது உன்னு டென்ஷனாயி இவுங்ள கூட்டிட்டு வர மாரி இருக்கு அதுதா கொஞ்ச செர டம்மு
ம் அப்பரொ சொல்லுங்க தோழி
வே
கேக்குதுங்க வேறட இந்த சுவந்த பழனி எல்லா போகு மலக் அதல்ல எப்யுமே போறத்தா வருஷ்த்துக்கு ரெண்டு தரவ மூணு தரவ இந்த பழனி போறதெல்லா வந்து அதுவு படி கிர்க்கா அது ரொம்ப எ சொலபந்தா பழனிப் படியில்ல ஏற்ற
அனா அதுவு இப்ப கூட்டோ அதுல்யு ஒரு ம நேர்
யோ ரொம்பங் எல்லா பக்குமே இப்பல்லா கூட்டந்தா அதுவு இந்த வெ இந்த சம் அம்மர்ல இந்த லீவ்ல பாத்தீங்கனா யாருமே வீட்ல இருக்கு வீட்லுயே கப் அம்முனு இருக்குறவுங்க கொஞ்ச பேரு தா என்னானாலும் வெளில சுத்துறவுங்க நெறய பேர் இருக்காங்க வெய்யிலுன் கூட
அவங்களுக்கு அப்பதான நேரம் கெடைக்குது அதனால அதையும் விடமா பண்றாங்க
ஆ நான் அவ்ளோ இதெல்லாம் எடுக்குவே மாட்டுங்க போறதே நிம்மதிய தேடிதான் அதனால சாமி பாக்கலினாலும் பரவால்ல பொறுமையா கூட்டம் இல்லாத ப ஒரு நெரிசல் இல்லாதப்ப கொழந்தைங்களை கூட்டிட்டு நிம்மதியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாரிதான் யோசி அது வந்து முக்கியமான நாட்கள் அதாவது இப்ப தைப்பூசமா இருக்கட்டும்
அந்த மாரி இது காலத்துலாம் நம்ம கோவிலுக்குள்ளயே போக முடியாது பக்க
ஆமாங்க அது சாமிவே ஆளுக்கு கொஞ்சம் பிச்ச எடுத்துருவாங்க அந்த
இவங்களை கூட்டிட்டு போய் எல்லா இதுவும் ரொம்ப இது பண்ணி விட்டாங்க பிரபலம் பண்ணி விட்டாங்களா என்னனு தெரியல எல்லா எதுக்குமே போம முடியாது பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல பேர் இருக்கு ன்னா நம்ம அந்த கொயிலுக்குள்ள போக முடியாது அதுக்கு ஒரு கியூ கட்டி ஸ்ட்ரீட் வெளியில வரைக் நிக்க வச்சுருவாங் கொழந்தைங்களாச்சும் நம்ம அவ்வளவு தூரம் நின்ட்டு போய் பக்கறது கஷ்
கண்டிப்பாங்க அதனால வந்துட்டு போகாம இருக்கிறதே என்னைய கேட்ட நல்லது அதுக்கு வீட்டிலேருந்து நிம்மதியா சாமி கும்பிட்டு சிவனேன்னு இருக்கலாம்
ஏன்னா அவங்கள நிக்க வச்சு லைன்ல நிக்க வச்சு சண்டை போட்டு இவங்கள திட்டி அது இதுதான் நம்ம போறதுக்கே ப்ரோஜனம் இல்லாம ஆயிடும்
அதான் கொழந்தைங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் ஒரு டென்ஷனு அதனால வந்துட்டு கமுனு முக்கியமான நாட்கள்லாம் நானும் இதெல்லாம் பண்ணவே மாட்டேனுங்க கண்டிப்பா இவங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க நீங்க அப்படி போயிட்டு வரல இப்படியே எவ்வளவு நாள் தான் இருக்கிறது ஒரு தடவையாது அந்த ரிஸ்கெடுத்து போயிட்டு வரலாம் அப்டிப்பாங்க நம்ம எடுக்கரது பிரச்சனை இல்லைங்க இவங்க கம்முன் நின்னுக்குவாங்க நமக் நமக்கு தான் டென்ஷனா இருக்கும் பெண்களுக்கு தான் கொழந்தைங்க ஒரு பக்கம் சாப் சாப்றதுக்கு ஒரு பக்கம் தண்ணி இல்லாம ஒரு பக்கம் கூட்டம் ஒரு பக்கம் முன்னாடியும் போக முடியாது திருப்பியத இது பண்ணவும் முடியும் இவ்வளோ தூரம்வந்து சாமிக் பார்க்காமயும் போக முடிய போ வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இருக்கும் அதனால அண்ணா இந்த மாதி மாதிரியல்லாம் தவிர்த்துக்கிறதுங்க போ வெளியில போறதெல்லாம்
ஆமா செரி தோழி உங்கள பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி சி ஆன்மீகத்த பத்தி நெறையா சொன்னீங்க
ரொம்ப நன்றிங்க தோழி ரொம்ப நன்றி